ஆ
ஹலோ
ஆ அக்கா என்ன பண்றீங்க அக்கா
டைரி மில்க் தின்ட்டு இருக்கே
ஆடப்பாவி எனக்கு தரவே இல்ல
சாந்தம் தா வாங்கிட்டே வந்தது அது தின்ன கூடா இதுல உள்ளகா பொறி பொறியா ஆட்டு பொடி பொடியா ஆட்டு ஏதோ பொறி மாரி இருக்கு
ஆமா அந்த பப்ளி அது லைட்டா கிறிஸ்பியா கரிச்சி கரிச்சின்னு வரும்போது நல்லா இருக்கு கடிக்கறதுக்கு
ம் நூத்தி அஞ்சு ரூவாயா
ஆமா
நல்லா இருக்கு
நாளா நா இன்னைக்கு முட்ட ரூவாயில உக்காந்துட்ருக்கே அரபம்மா
ஏ
ஒன் ருப்பீ கூட கெடையாது கைல
ஏ அக்கௌண்டல ஒரு எரநூரூவா இருக்கு
அது டியூஷன் ஃபீஸ்ல
ஆம்
மத்தபடி ஒன்ருபி கூட கெடையாது என்னம்மா
உன்னக்கு எவ்ளவு ரூவா தரலையானு
ஆமா அன்னைக்கு ஒரு பொண்ணு டியூஷன் ஃபீஸ் குடுத்தா மறந்தே போச்சு எனக்கு
ம்
இன்னைக்கு ஒரு பொண்ணு குடுத்தா பேக்ல இருக்கு டூ ஹண்ட்ரட் அது எல்லாத்தையு சேத்து ஒனக்கு நாளைக்கு நீ வாங்கிக்கோ அரபம்மா
செருப்பால அடி
ஆ அப்போ அ சங்கிதமாட்ட ஒரு டூ ஹண்ட்ரட் கேட்டா கரெக்ட் டா வருன்னு நெனைக்கிறே மொபைல்ல இங்க பாற மொபைல்ல ஒரு டூ கையில ஒரு டூ ஆ சங்கீதம்மா ஒரு டூ சிக்ஸ் ஹண்ட்ரடாச்சா இன்னு ஒரு பொண்ணு ஒரு டூ ஹண்ட்ரட்
உங்கம்மா ஃபை தரணு
ஆமா ஆனா தரமாட்டா நூரூவா தந்து கழிச்சிட்டே சொல்ட்டா அந்த கடரூவாய்க்கி எரநூரூவா குடுத்து விட்டாள்னா ஆ
எரநூரூவா தந்து விட்டாங்களா
ஏதோ கொழப்பி அடிக்காடி என்னன்னு எனக்கு புரியல எரநூரூபா நா வச்சிருந்தே அரபாமா ஒரு நாள் என்ன தெரியுமா பண்ணா என்கிட்ட இருந்து ஏதோ சேஞ்சு யாரோ கேட்டாங்கன்னு
ஒன்ல மு ரூபா இருந்தது நா நிக்கும்போதா கட்டையாட்டு குண்டான்ட்டு வந்தாங்க அவங்கள்ட சேஞ்ச் இருக்கான்னு என்னட்ட கேட்டது நா இல்லைன்னு சொன்னே சங்கிட்ட அது மாரி ஆர்த்திட்ட கட்டாங்க இல்லன்னு சொன்னிச்சு லாஸ்ட்ல நீதா வழியே போய் ஏ பேக் ல சைட்ல இருக்குதுன்னு கேட்ட
ஆ நா வாய பொத்திட்டே இருந்திருக்கணு அத எடுத்துட்டு டூ ஹண்ட்ரட் குடுத்தா
ஆ
அப்போ அந்த டூ ஹண்ட்ரட் தா நா வச்சிருந்தே அதுக்கு தா நா அன்னைக்கு ஜாமா வாங்குனே அவ சொல்றா இல்ல அந்த டூ ஹண்ட்ரட் நா நீ நீ ஓண்ட இருந்து நா நூரூவா தா எடுத்தே நீ அந்த ஹண்ட்ரட் ஆ அந்த நூரூவா என்னோடது
சரி அப்டி பாத்தாலு நானூரூவா வரணுமே
ஆ
பெட்ரோலுக்குள்ள எரநூரூபா பெட்ரோலுக்கு முன்னூருவா
அதுல்லா தரமாட்டிக்கா நா அதா இப்ப சொல்லியிருக்கே எனக்கு ஒரு எரநூரூவாய தாம்மா அந்த பிள்ளைைய எரநூரூவாய ஏ கையில இருக்கு அப்பறோ இன்னொரு பைய பைய வந்து அக்கௌண்ட்ல ஏத்தி விட்ருக்காங்க அந்த பையனோட அம்மா அப்ப அறநூரூவாச்சா இன்னு ஒரு பொண்ணு மட்டு தரல ஸ்ருதின்னு ஒரு பொண்ணு
ம்
இ இது மட்டு வாங்கிட்டு எயிட் ஹண்ரட் இது போக எ கையிலிருந்து ஒரு டூ போட்டு நா உனக்கு தந்துருவன் நனைச்சே தௌசண்ட் தந்துட்டனா டூ தௌசண்ட் கழிஞ்சிட்டு
யாவ்ஞ்சொன்னா
அரவமா இன்னிக்கு என் டியூஷன்ல நியூவா ஓரு பொண்ணு ஜாயின் பண்ணிருக்கா நா கால் பண்ணி பேசி அவள சேத்திருக்கே ஆ
மொத்தத்துல அஞ்சு பிள்ளைங்க தான
ஆறு பிள்ளைங்க
இன்னைக்கு ஒண்ணு வந்துட்டா
ஆ
அப்ப ஆறு புள்ளைங்க
ஆறு புள்ளைங்க இன்னைக்கி
அவுங்க அம்மாட்ட ஃபோன் அடிச்சு பேசனியோ படிப்பு சரி இல்ல
படிப்பு சரியில்லலா சொல்லல அவளே நா வீட்டுக் போடாங்க இல்ல மிஸ் நீங்க எங்க அம்மாட்ட கேளுங்க நா உங்க கூடயே இருந்துட்டு டியூசன்லாம் டியூஷன்லே உங்க கூடே இருந்துட்டு போறனே பிளீஸ் மிஸ் அப்டி கே சொல்லி கேக்கு நல்லா படிக்கிற பிள்ளதா
ன் நல்லா இருக்கு
ஆமா நல்லா படிக்கிற பிள்ளதா எல்லா பிள்ளைகளு வீட்ல நா டியூஷன் இருக் கன்தா சொல்லு அருபாமா பாரண்ட்ஸ் இது வந்து இது பண்ண மாட்டிக்காங்க ஆமா ஃபோர்த்துக்கு
அது இந்த மதர்சா இருக்கும்லா
ஆ அதுதா சொன்னாங்க இப்போ ஒரு பேரண்ட் வந்து இன்னிக் க் ரெடியா இருக்காங்க அரபமா சேக்கறுக்கு
ஆ அங்க கொஞ்ச இதா ஆவாங்க தா குவாங்க
ஆ அவுங்க என்ன சொல்தாங்க நாலு நாலு மணிக்கு போறதுனால அ அவ அனுப்ப முடில மிஸ் அப்டியுமே நா அவுங்களோட எதோ சொன்னாங்களே நீ சொல்லுவியே அவுங்க பேரு என்னது இந்தாடி பேரு
அசரத்
தாடி வச்சிருப் அஷ்ரத்து அ அவுங்க அஷ்ரத்து கிட்ட பேசிட்டு உங்களுக்கு சொல்லுதே டீச்சர்ன் சொல்லியிருக்காங்க நாளைக்கால தகவல் சொல்ற டீச்சர்ன்னு சொல்லியிருக்காங்க உடமாட்டாங்களோ
நம்ம தாடிய கோ தாடிக்க கொனோ மாரி இருந்தாக்கி உட மாட்டா
ஆ ஆ ஆ பேசிட்டு சொல்ற உங்க அஸ் ரத்துக்கிட்டன் சொல்லிருக்காங்க இப்ப டியூஷன் அஞ்சு மணி டூ ஆறு மணின்னா எல்லாருமே சேந்துருவாங்க
இந்தா இப்ப அலிஃபா போறாளே அஞ்சும் அஞ்ச மணிக்குதா நா கொண்டு போய் உடுதே கரெட்டா ஒரு முக்கா மன் நேரோ ஆறு மணிக்கு மவ்சா முடிஞ்சிருது
அங்க அப்டி இல்ல அஞ்சு மணி வர இல்ல அந்த டைமிங்கே இல்லன் சொல் நா சொல்லவு செஞ்சே எ ஃப்ரெண்டு வந்து இதுக்காக தா டைமே மாத்திருக்கா ஆ சொல்லு
இவளோ அக்காவு வந்து அங்க எங்க அல்லமின் ஸ்கூல்ல வந்து வே வேல பாக்காங்க
ஆ ஆ ஆ ஆ ஆ
அங்க ஸ்கூல் முடிச்சு வருக்கு அஞ்சு மணி ஆயிரு அவுங்குளுக்கு
அரபமா அல்மீனாஸ் அல்மீனாவா அந்த ஸ்கூல்லயு ஸ்டடிஸ் அவ்ளோ ஸ்டாண்டர்டாலா இருக்காதா அரபா ஆமா நீ ஆ நீ பக்கத்துல இருந்தல்ல அந்த ஸ்கூ ஸ்கூல்ல பேய் அந்த ஸ்கூல்ல டீச்சர்ஸ்லா அவ்ளோ இதால்லா இருக்க மாட்டாங்ளா
நா
அங்கேயு இதே மாரிதா இருக்குனு நம்ம ரோ ஸ்கூல இருந்து இப்ப ஒரு பைய வந்தான அவ வந்து ஃபஸ்ட்டு அந்த ஸ் ஸ்கூல்ல தா படிச்சிருக்கா அங்க இருந்தா ரோ ஸ்கூல் வந்திருக்கா ரோஸ்கூல்லயு சரியில்லன் தா இப்போ இங்க தூக்கி போட்ருக்காங்க
சர் தா
அதுக்கு முன்னாடி ஒரு ஸ்கூல்ல படிச்சிருந்திருக்கா ஆக்சுவலி நாலு வருஷமு நாலு ஸ்கூ
ம் நாலு நாலு பள்ளி கூடொ மாறியாச்சா
ஆமா எல்கேஜி யுகேஜி போவே இல்லையா டைரக்டா ஃபஸ்ட ஸ்டாண்டட் சேந்துருக்கா படிப்பே இல்லைன்னா அவங்க ஸ்கூல்ல இருந்து வெளியே கூட்டிட்டு வந்திருக்காங்க அதுப்புற அல்மீனா கூட் ட்டு வந்திருக்காங்க
அல்மீனா இல்ல அல் அமீன்
அல்லமீனா அல்ம அல்லமீன் இல்ல அல்மதீனா அதுமதினா ஸ்கூல்ல சேத்திருக்காங்க அங்க இருந்துதா இப்ப இங்க கூட்டு வந்துருக்காங்க அங்க ரோ ஸ்கூல்ல ரோஸ் உள்ள இருந்தா இப்ப இங்க உனைஸ் ஒனக்கு தெரியு அவன நீ பாத்துருப்ப நல்லா ஹைட்டா குண்டா லக்ஷ்மி அக்கா கிளாஸ்ல இருந்தா போன வருஷோ
அது யாரோ அதெல்லா நமக்
லஷ்மி அக்கா கூடயே கூட்டிட்டே அலைவாங்க அவன
நா
ஜெர்ஷனு அவன்லா ரொம்ப சேட்டக்கார
அதுதா
இப்ப எ கிளாஸ்ல கடந்து உயிரவாங்கதா அ ஏபிசிடி கூட தெரில அ ஆ இ கூட தெரில இப்ப நா போடுற போடுல ஏதோப் படிக்க ஆம்பிச்சிருக்கா அப்டின்னு அங்க பேரண்ட் வந்து அவங்க அம்மா அப்பா இன்னைக்கு நேர்லேயு பேசிட்டு போனாங்க
அது பயன் டியூசன்னுன்டா
அவ டியூஷன்ல இருக்கா
ம்
அவ ஃபஸ்ட்டே ஜாயின் பண்ணிட்டா டியூஷன்ல
சர்தா இங்க லெஷ்மி அக்காக்கு எப்டியு ஒரு பத்து பனிரண்டு பிள்ளைள்வோகிட்ட இருக்கு பதிமூணு பிள்ளைள்வோகிட்ட
ஏ அப்பா அவ்ளோ பிள்ளைள் எப்டி அரவாம சேக்காங்க எப்டி அவ்ளோ பிள்ளைள் சேத்தாங்க
பஸ் ஸ்டாண்ட்ர்ல தான
ஆ
நா சேர்த்தே அச்சுவ சேர்த்தது பொடுத்து ஒரு ரெண்டு பேரு சேந்தாங்க
ஆயிரத்தி எண்ணூறு ரூபா லஷ்மிகாக்கு அதுவே பரவாயில்லையேடி அதுவே ரெண்டாயிரூவா வந்துட்டே
ஆனா அவங்களுக்கு சந்தோஷ தாங்க முடியலப்பா
எதுக்கு
டியூசனுக்கு பிள்ளைல சேருதுள்ள
ஆ
ம்
எனக்கு டியூஷனுக்கு பிள்ளைங்க
கேட்டாங்க டியூசன்ல சேத்து வுட்டா எப்டி எழுத வப்பாங்களா?
ஆ ஆனா எனக்கு பத்து பிளைகள் சேந்தா போது அரபமா ரெண்டாயிருவா வந்துரு
அது நாதா சொன்ன
ரஷ்மிகா பன்னெண்டு பிள்ளைல வச்சுனாலும் ஆயிரத்தி எண்ணூறு தா வருது நா பத்து பேர் வச்சாலு எனக் ஆயிரத்தி எண்ணூறு
எண்ணூரா?
ஆமா நூத்தம்பது ரூவல்ல
ம் நூத்தம்பதா இல்ல நூத்தி இருவதான்னு தெரியல செப்பேஸ் தானு எப்டி அம்பதுருவாய்க்கு ஒத்துக்குடுவா எரநூறுவா வாங்குரிங்கல்ல எழுவது ரூவாயாவது தாங்கன் கேப்பா
இல்ல இல்ல இல்ல அம்பதா எரநூறு ரூவாய்ல அம்பது எப்போதுமே இதுக்கு முன்னாடி நூர்ருவா குடுத்துட்டு இருந்தாங்க
ஆ ஆமாடி ம்பதுருவா அம்பருவா அவங்க ஸ்கூலுக்கு நூறு ருவா அவங்களுக்கு
ஆமா இப்போ அதே எரநூர்ருவா அவங்களுக்கு வாங்கிச்சே என்னம்மா
இப்ப எரநூருவால
ஆமா எரநூர்ருவாய் ஆக்கி அம்பருவா அவங்களுக்கு எரணுத்தம்பருவா அவங்களுக்கு டீச்சர்ஸ்கு ரஷ்மிகா சொன்னாங்க ஏன்ட இப்போ எரநூருவாய் ஆக்கிருக்காங்கம்மா நூத்தம்பது ருவாய் எங்களுக்கு அம்பது ருவா அங்கன்னு ஆயிரத்தி எண்ணூறு வா இருக்கு
பேர்ருதா
எனக்கு ஏழ்ரூவா பிளஸ் ஒரு ரெண்டுரூவானா ஒம்போதுருவா கரெட்டா
ஓஷ் கிளாஸ்ல மொத்தோ எத்தன பிள்ளைங்க
ஏ கிளாஸ்லயா மொத்தோ இருவதே பிள்ளைங்க தா எமோ
இருவதே பிள்ளைங்க தானா இருவது பிள்ளைங்களுக்கு ஆறு புள்ளைங்க சேந்துருக்கு
ஆமா அரவோ ஃபஸ்ட்டு முப்பது வச்சிருந்தே டீ இந்த கிளாஸ பிரிச்சு குடுத்து வாங்கனாங்களா நல்லா படிக்கிற பிள்ளைல ஃபுல்லா அவவா வச்சுக்கிட்டாடி
ஆ
ஸ்ட்ரென்த்து முப்பது ஒரு கிளாஸ்கு முப்பது வைக்லாம்ல இருவத்தி ஏழு இருவத்தி அஞ்சு அப்டி இருந்தாங்களா அப்டி வச்சுக்கிட்டாங்க
ம் ஆமா
என்னம்மா
மத்த வகுப்புலையு டீஸ்சன் நடக்குமா
எல்லா வகுப்புலயும் டியூஷன் நடக்கு ஒரு மேம்தா டியூஷன் விடுதே விடுதே டியூஷன விட போறேன்னு சொல்லிட்டு இருந்துச்சு ஆனா அவங்க அவங்களுக்கு வேண்டிய ஆட்கள் கிட்டதா கொடுப்பாங்க சீனியர் ஸ்டாப் கிட்ட
ம் இல்ல தனி செக்க்ஷென் உன்டுல்லா
என்னம்மா
எவளோ எவளோ டீச்சர்ஸ்சு வீட்டுக்கு போயிருந்தாங்க அதுக்கு சொல்லுதே
ஆமா
அவங்க எல்லாரு
போர்துல வந்து எல்லாருமே எடுக்காங்க ஒருத்தர் யாராவ ஒருத்தர் வேண்டாம் அப்டின்னு சொன்னாலும் நம்மட்ட தரமாட்டாங்கல்லா
அது நம்மளா வழிய போய் நடக்க முடியாதுல
ஆஹ் அவ்ங்கவுங்க அவங்க மோ ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட தா கொடுப்பாங்க ஆஹ்
வழிய போய் அவங்கள்ட போய் கேகறது நல்லா
கேட்டா முடியாது உக்குஉஇதுக் முன்னாடி ஜான்சி மிஸ் டியூஷன் எடுக்க மாட்டாங்க அவங்க டியூன் தா நா பாத்துட்டுருந்தே
ஆஹ்
ஃபோர்த்துக்கு தானே டியூஷன் எடுத்துட்டுருந்தே
இப்போ ஜான்ஸ்மிஸ்ஸு தேடுக்கு எடுக்காங்களா என்னான்னு தெரியல
ஆஹ் ஜான்சி மிஸ் டியூசனு ஜான்சி மிஸ் எப்பவுமே டியூஷன் எடுக்க மாட்டாங்க ஏனா அவங்க பிள்ளைங்க மூணு பேரையு இவங்கதானே பாக்கணு அதனால அவங்க பிள்ளைங்க போய் டியூஷன் கொண்டு போய் விட வைக்க அவங்க அப்பி அதுலயேதா மைண்டட்டா இருப்பாங்க
சேரி சேரி
உம்
சேரி பாயச எங்க வீட்டுல செஞ்சதா கடையிலன்னு வாங்குனதா
ஆக்சுலி இன்னைக்கு நாங்க கோயில் பேருந்தோமா அங்கேயு எங்களுக்கு பாயசம் குடுத்தாங்க
ம்
ஆஹ் இது வீட்லயு அம்மா ஒயிட் கலர் பாயசம் வச்சாங்க அங்க பிளாக் கலர் பாயாச இங்க ஒயிட் கலர் பாயாசம் எல்லாத்தையு நல்ல மூக்
எல்லா பாயாசயு சேமியாவையு பாலு ஊத்துனது
ஆஹ அந்த பாயச தா
ஆன
எஸ் அது நல்லாதா இருந்துச்சி டேஸ்ட்டு நல்லா பால் ஊத்தி சாப்ட்டா எனக்கு புடிக்கும் எனக்கு எப்டி தெரிமா அம்மா வந்து எனக்கு பா ஆக்சுலி எனக்கு பால் ஊத்திருக்க மாட்டாருபா
ம்
ஆஹ் வெறும்மனையா கட்டியா இருக்கு அப்டி ஒயிட் கலர்ல கண்ணாடி மாரி ஒயிட்டா இருக்காது கண்ணா
அதா பாலு ஊத்தாம இருந்தாதானே உனக்கு புடிக்கு
ஆஹ் அப்டிதா அததா சாப்டுவே